ஹலோ ஆ கேக்குதா ஆ கேக்குது கேக்குது ஆ கேக்குது மா ஓகே
எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நைட் சா
உம் ஆ சாட்டாச்சு நீங்க
அவ்வளோ சாப்ட்டாச்சு சாப்பிட்டுட்டு துங்கலாட்டு படத்தாச்சு
பட கீக்கடா
வெளியில கொஞ்ச பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோ வரும்போ தே அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு
சரி
நாங்க எப்பவுமே சாப்பாடு தா நைட்டு வீட்டுல சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே ம்
பர்ச்சேஸ்ன எப்படி டிரரெஸ் எடுக்க போனீங்களா
இல்ல இல்ல வீட்டுக்கு கொஞ்ச சமையல் இதெல்லா ஐட்டம்ஸ் எல்லா வாங்க
ஓ சரி சரி
காசரி ஐட்டம்ஸ் எல்லா கொஞ்சம் கொஞ்ச காலி ஆச்சு அதா வாங்கிக்கலாட்டு
எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் வாங்குவீங்களா இல்லன்னா
ஆ இல்ல கொஞ்ச ஆஃபர் போடு நாங்க சூப்பர் மார்க்கெட்ல நல்லா அப்படியே போய் பர்ச்சேஸ் போய் பாத்துட்டு வரும் புதுக்கட சரி போய் பாத்துட்டு வருவம் அப்படின்னு சொல்லிட்டு பா
சரி சரி நா மள்ளிககட தா வச்சிருக்கோ
அப்படி ஓ
ஆமா வெளில எங்கயு வாங்க வேண்டியதுல வீட்டுக் வந்துரு வீட்டுக்கு தேவையான பொருள கடைல எடுத்துட்டு வந்துருவோ
ஆ செரி செரி
ரொம்ப பெரிய கட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது மாதிர இல் கொஞ்ச மீடி உம்
ஓகே ஓ ஓகே ம் சரி சரி
நைட்டுக்கு என்ன டிபண்னு தோசயா
நீங்க அந்த பிசினஸ் பாத்துக்கிறீங்களா இல்ல
இல்ல ஆ ஆ னா போமாட்டே ட
ஆ ஆ
சும்மா இருத்தா போவே ஏன்னா என்னோட வீட்டுக்காரங்க எங்க அண்ணா நாங்க ஜாயின் பேமிலி ஆனா அவங்க அவங்க அண்ணாவு சேர்ந்துதா பாப்பாங்க எப் பவாது சும்மா இருந்தா போய் பாப்போ
ச
எனக்கு அது அ என்னென்ன பொருள் எந்தெந்த எடத்துல இருக்கு அப்டிங்கிற விஷயமே தெரியாதா அதனால போனா தடுமாறிக்கிட்டே இருப்பே அதா நா போ மாட்ட எப்பவாது அவங்க வெளில போறாங்க பாக்கறதுக்காலே இல்ல அப்டின்னா வேணா போவே போனா ஒரு ஆ ஆ ஒன் அவர் அவ்ள தா அதுக்கு மேல இருக்க மாட்ட
ம் ம் செர செரி நீங்க என்ன ஒர்க்கிங்கா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா
இல்ல இல்ல ஹவுஸ் வைஃப் தா ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க சின்ன பசங்க தா அஞ்சு வயசு சு ஒருத்தனுக்கு நாலு வயசு
செரி செரி ஓகே ஓகே
அதா அவங்கள விட்டுட்டு எங்கயுமே போ முடியாது
சேர் சேர் செரி ஓகே ஓகே
அப்றோ நைட் என்ன சாப்பாடு டிஃபனுக்கு தோசையா
பச்செசு ய வெளிய வாங்கிட்டு வந்துட்டு வீட்ல வச்சு சாப்டுவோ
வெள்ளைய வாங்கிண்டு வண்டிங்ளா செர் செரி
எச் காலைல இருந்து கொஞ்சோ வெளில ஒர்க் இருந்தது சோ வீடு வாங்கியிருந்தோ அந்ததுக்கு அ அந்த அட்ரெஸ் படி ஆதார் மாத்துறதுக்காக ஒரு த்ரீ டேஸா
ஓ
ஒவ்வொரு ஒவ்வொரு கே அதனால அதுக்கே ஃபுல் ட்ராவல் பண்ண மாரியே ஆய்டுச்சு
ம் இப்ப இந்த வீடு வாங்கிருக்கீங்களா நீங்க கட்டுனீங்ளா
வாங்குணோ கட்டலா இல்ல வீடாவே வீடாவே
சேரி சேரி இப்ப இப்ப அந்த அட்ரஸ் மாத்துறதுக்கு என்னெல்லா கேக்குறாங்க ஏன்னா நாங்களு இப்ப வீடு கட்டக்கிட்டு இருக்கோ இப்ப இருக்கிறது வாடக வீட்டுல இருக்கோ இப்போ ரெண்டு மாச கழிச்சு அங்க போய்ட் டோன திரும்ப நாங்களு அட்ரஸ்லா மாத்
அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் கரெக்டா வச்சு வச்சுக்கணு நம்ம நேம் வந்து எல்லாத்துலியு கரெக்டா இருக்கு அப்டின்னு சொன்னா ப்ரச்சனயே இல்லாம முடிஞ்சிருது அ அப்டி நேம் ம் இதா இதா நம்ம மேரே ஜ் ஆனா ஹஸ்பண்ட் நேம இன்ஷியலா மாத்துற மாரி இருக்கும்ல்ல அந்த மாரி மாத்த எதுனா எல்லாத்துக்குமே ரிஸ்க் ஆகுது அந்த இது
ஆ அதனால தா அந்த பக்கமே போகல ஏன்னா எனக்குமே நெறைய மாறி மாறி இருக் கு ஏன்னா என்னோட ஆதார்ல அம்மா வீட் டு அட்ரஸ் இருக் கு நா மேரேஜ் ஆகி வந் து ஏழு வர்ஷோ ஆகுது இன்னுமே அட்ரஸ் மாத்தவே இல்ல அப்டி இப்டி எல்லா பொழப்புடியா கெடக்கு போன ஒரு வேல ஏகப்பட்ட வேல இருக் க்கு ஆதார்க்கு போனாம்னா அதனால போகறதே இல்ல இப்ப ஆ
அப்ரோச் மாரி இருக்கு அந்த மாரி போகும்போது நேம் மட்டு பஸ் கரெக்டா வச்சுக்கோங்க
அ அ ஓகே ஓகே
அதனால நா வந்து ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் நேம் இப்ப திரும்பவு அது எ பேர மட்டுமே வச்சு இது பண்றே அது அப்படிதா பா மா துட்டு அதுக்கப்புறமா இரு அட்ரஸ மாத்த முடியுமா அது நேம் மட்டும் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு செவன் டேஸ் ஆகுமா அதுக்கடுத்து நீங்க அட்ரஸ சேஞ்ச் பண்ணிக்கோங்க
ஆம்மா நானு எ பசங்கள ஸ்கூல்ல சேத்துட்டே ஆதார் நாங்க எடுத்து சாப்டாச்சு இப்ப மறுபடியு அங்க புது வீட்டுக்கு போனது அதுக்கப்பறோ மறுடி ஆதாரெல்லா மாத்தணு அவுங்களுக்கு மாத்தணு எனக்கு மாத்தணு எ
ஹாமா அது எப்டிதாருந்தாலு ஒன் டே டூ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி ஆகு டு கரெக்டா இருக்குற அதுக்கு நீங்க ஆ டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அத எடுத்துட்டு போகலாம் இல்ல பாஸ்போர்ட்டு இல்ல கரெக்டா அந்த பேர் வந்து ஆ கரெக் தா இதா எதுல இருக்குதோ அந்த மாதிரி வித் ஃபோட்டோவோட இருக்குறது எடுத்துட்டு போணுமா இல்ல மார்க்க்ஷீட்ல இருக் க்கு ஆ முன்னாடிலா நா படிச்ச போதுல்லா வந்து டென்த் மார்க் ஷீட் பிளஸ் டூ மார்க் ஷீட் தா அதுவு வேணுமா டென்த்து கூட வேண்டாமா பிளஸ் டூ மார்க் ஷீட்ல வித் ஃபோர் ஆ வித் ஃபோட்டோவோட இருக்குறதா எடுத்துட்டு போகணுமா இல்லன்னா பேங்க் பாஸ்புக்கு வித் ஃபோட்டோவோட நீங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ நேம் மட் த்துறதுக்கு அந்த இது மட்டு இருந்தா போது அட்ரஸ் மாத்துறதுக்கு இ பி ஓ இல்லாட்டி சிலிண்டர் பில்லோ அந்த மாரி இருந்துதுன்னா ஓகே சொல்
ம் ம் ம் அதுவும் இல்லாம இங்க போனா கூட்டம் வேற ஏகப் பட்டதா இருக்
ஆமா நீங்க துக்கு போறதுக்கு தாளு உக்கால மாத்துறாங்க சில இதுல மாத்துறாங்க சில தாலுக்கால அந்தது மாத்திரத்துக்கு நீங்க போஸ்ட் ஆபீஸ் போட்றது பெஸ்ட்டு போஸ்ட் ஆபீஸ்ல கட கடன் பண்ணிறாங்க
இது எங்க ஊர் போஸ்ட் ஆஃபிஸ்ல தாங்க அவ்வளவு கூட்டம் கிடக்கு எக்குதான் அப்பட்டு கூட்டா வருதோ தெரியல இந்த ஆதார் செக்ஷன்ல அவ்வளோ ரோடு வேற லைன்ல நிக் நிக்கிறாங்க காலையிலயு லைன்ல நிக்கிறாங்க சாயங்காலமு லைன்ல நிக்கிறாங்க
டோக்கன் போ டோக்கன் எல்லாம் போட சொல்றாங்க இதுக்கு டோக்கன் போய் போட்டோம்னா அவங்க ஒரு ட்ரைனிங் குடுத்துட்றாங்க ஒரு அஞ்சு மணி போல வாங்க நாலு மணிபோல வாங்கன்ட்டு போனம் ன்னா கொஞ்சோ ஓகேயாருக்கோ காலைல இருந்து வெய்ட் பண்ணி முடிச்சு வெச்சு ஆஹ் முடிச்சுட்டு தா போவேன்ட்டு வெயிட் பண்
எங்க கடைக்கு ஆப்போசிட்ல தா போஸ்டா பிசே எப்ப பாத்தாலு கூட்டமாவேதாருக்கோ நா என்னோட சின்ன பையனுக் ஆதார் புதுசா எடுக்கனுன்றனால டோக்கன் போட்டு மூண் நாள் கலிஸ் த்தா வர சொன்னாங்க அந்த டோக்கன் போட்டு மூணு நாள் கழிச்சு ஒரு டே டைம் அப்புறோ மூண் நாள் கழிச் தா தேடிக்கிட்டே வந்த ட்டோ கெடக்குது எல்லா புது ஆதார்தா நெறையா கூட்டோ
இல்ல முன்னாடி சேவை மையத்துலெல்லா வச்சுட் ந்தாங்க இப்ப சேவமயத்லெல்லா வைக்கிறத ஸ்டாப் பண்ட்டாங்ளா அதனால ரொம்ப கஸ்டமாருக்கு ஆ அதனாலயே ரொம்ப கஸ்டமாருக்கு
குலே எடுத்துட்டே அப் அப்ப பேங்க்லலா எடுத்துக்கிட்ருந்தாங்க பேங்க்ல எடு த்துட்டே இப்ப அது எதுவுமே கெடையாது பேங் இங்கு இ சேவை எதுலையுமே கெடையாது போஸ்ட் ஆஃபிஸ்ல மட்டு தா எடுக்குற மாரி வச்சுருக்
ம் அட்ரஸ் வந்து மாத்துரது நம்மளே கூட மாத்திக்கலாமா போன்ல நம்மளே கூட மாத்திக்கலா ஆனா நேம் சேஞ்ச் வந்து நேர்ல டேரக்ட்டா போகணுங்குறாங்க ச்ச் அது ஆமா அட்ரஸ் வந்து ஆன்லைன்லே மாத்திக்கலா யூடியூப்ல நறையா வருது இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அவ்ளோ போடுறாங்க எப்டி மாத்துறதுண்டு ஆ அது இது பண்ணீயே இல்லனா யாராவது ஒருத்தரு நாங்க அந்த மாரி மாத்தி தரோ அப்டின் சொல்லிட்டு அட்ரஸ்சேஞ்சுக்கு யாராவது பேசுறாங்க நம்ம நேர்ல கூட அ
அட்ரஸ்சே சு அதெல்லா ஃபே அதெல்லா உண்மயா அந்த மாத்தித்தரன் சொல்றாங்ளா உண்மையா
மாத்தி நா ஒருத்தவ என்னோட தம்பி ஒயிஃப் ஆ அப்டியே மாத்தி இது பண்ணியாச்சு த்தி டக்குன்னு மாத்திட்டாங்க உங்க அனுப்புனா சோனதா பைசாவே
கேக்குறாங்க ஆனா எனக்குதா ஏ இன்ஸ்டாகிராம்ல ஒருதவக்கி ஒரு ஒரு இப்பாலா மே மே ஃபிப்டீனுக்கு மேல இந்த ஆர்டீன்னு போட்டாங்கல்ல கொழந்தைங்களுக்கு அது வந்து அப்ளே பண்றதுக்கு ஒரு இது வந்து டச் பண்ணோனே அவுங்க கே ட்டாங்க எப்டியோ உங்களுக்கு அப்ளே பண்ணணுமா நீங்க வந்து ஃபைஹன்ரட் கட்டுங்க அப்டீஞ்சொல்லி கேட்டாங்க ஆனா யார்னே தெரியாம நம்ம எப்டி ஃபைஹண்ரட் கெட்ட முடியு நா அப்ளே பண்ணித்தரே நீங்க இந்த டீட்டேல்ஸ்லா அனுப்புங்க அப்டின்னாங்க நா பயந்துகிட்டு அனுப்பல நா நேர்லே போயி இ சேவை மையத்துலதா அப்ளே பண்ணீட்டுவன்டே
தே அந்த மாதிரி இதுல்லா வேண்டா ஆய் வந்து அந்த இது வந்து அனுப்றாங் க இப்டிதா ஷோ ஆகுது இப்டிலா இருக்கு அப்டி ங்கரத ஸ்கரீன்ஷாட் எடுத்து நம்ளுக்கு அனுப்புறாங்க அனுப்ப அனுப்ப ஓகே இது வந்து கரெட் து பண் றத் தெரீது ஆனா செஞ்சுன ல்லா அதுல ஏதோ மை ஆதார்ன்னு ஒரு ஆப் இருக் இன்ஸால் பண்ணிப்பாத் தீங்கனாலே உங் உங்க நம்பர போட்டீங்கனா உங்களோட ஆதாரே வந்துருது இல்ல உங்க பசங்களோடது அப்டின்னா அதுக்குமே வந்துருந்தது அப்ப நம்பளே ஒரு அட்ரஸ் செஞ்சு நம்மளே பண்ணிட்டு போயிடலா நேம் சேஞ்சுக்கு தா டாரெக்ட்டா வரணு அப்டி
சரி சிஸ்டர் சரி பாக்கலா போய் எல்லாத் த்தே மாத்தனும்போ
ஆமா ஆமா தேட்டுலா அ ஈசி ஜாது ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இரு
ஆமா
ம் ஓன்னு ஒண்ணா மா மாரியா ஆதார் மாத்தி ஓட்டர் ஐ டி மாத்தி இது மாத்தி அட்ரஸ் சேஞ் எல்லாத்தையு அப்டியே வரிசையா பண்றது வந்து ம் ஒரு நாள்ல முடிக்க முடியாது அது ஒரு மாசமா அது ஆய்டு ஆ ஒன் மந்த்து அதா ஆய்டும் போல
ஆ வீடு பால் காச்சு போனதுக்கப்பற எல்லத்தையு மாத்து
ச சரி சரி ஓகே ஓகே ஓகே ஓகே நல்லபடியா பால் காய்ச்சுங்க ஆல் ஹாப்பியா இருங்க ச ஓகே ஓகே ஆ சரி ஓகே பாய்